ஹலோ
ஹலோ
மேடம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே சார்
என்ன பண்ணிட்ருக்கீங்க மேடம்.
சார் நா சும்மா நடந்துட்டுருக்கே சார் நீங்கே வீட்லதாயகருக்கீங்களா வீட்லதாயிருக்கீங்களா
வீட்லதா இருக்கே மேடம்
இங்க எங்க சார் எங்ளுக்கு சாப்டா வாக்கிங் போறதுதா வேல வேற என்ன சார் பண்றதா நெனச் சும்மா அப்டே நடந்துட்டே இருக்கோம்
செரிங்க மேடம். நீங்க எங்க மேடம் நகரத்து நகரத்துல இருக்கீங்ளா இல்ல கிராமத்துல இருக்கீங்ளா இப்ப
நா சிட்டில தா சார் இருக்குறே
நகரத்துல இருக்கிங்ளா
ஆமாங்க சார்
செரிங்கம் நா வந்து கிராமத்துல இருக்கே இப்ப
அ செரிங்க சார் அங்க எப்டி சார் இருக்குது கிராம வாழ்க்கை உங்ளுக்கு பிடிச்சுருக்குங்ளா
கிராமோ நல்லாருக்கு மேடம் கிராமத்துல ஒரு அமைதி இருக்கோ
எங்கு சார் தேவைகள் எதுவும் அவ்ளோ சீக்கிர கெடைக்காது இல்லைங்ளா
கெடைக்காதுன்னா மருத்துவம்னா கொஞ்ச தூரோ தள்ளி தா போகணும்
செரிங்க சார்.
மத்தபடி உடல் ஆரோக்யோ ம் உணவு பழக் க்க வழக்கங்கல்லாம் கிராமத்துல ருக்கிற உணவுகள் நல்லதாருக்கும் மேடம்.
செரிங்க நீங்க வெளைய வைக்கறத்தானுங்களே எங்ளுக்கு இங்க வருது அப்ப நாங்ளும் நல்லத்தானே சார் சாப்பட்றோம்
கண்டிப்பா மேடம் இருந்தாலும் நீங்க ஒரு மன அழுத்தத்தோட தான வாழ்றீங்க நகரத்துல
ஆமா சார்.
நீங்க வந்து கிராமத்துல இருக்கிற ஆரோக்யம் வந்து நகரத்துல கெடையாது மேடம்.
கண்டிப்
மன அமைதி இல்ல ட்வொன்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வண்டீஸ் ஓட சத்தம்
ஆமா சார் பிசி வோல்டு கண்டிப்பா
வண்டி ஆரன் சத்தோம்
ஆமா சார்.
அந்த மாத்ரி இப்ப வந்து நகரத்துல எடுத்துக்குட்டிங்கன்னா அந்த மாறி ப்ரச்சனைங்க நெறையருக்கு ஆனா எதோ ஒரு தேவைனா உடனடியே அத நம்ம ச சந்திக்க முடியுது பூர்த்தி செய்ய முடியுது.
எங்க சொல்றிங்க
நகரத்துல
நகரத்துல ஆமா சார் கிராமங்கறப்ப கொஞ்சோ
கொஞ்ச டிலே ஆயிரும் ஆமாங்க ஆமா இங்க ஒரு பத்து நிம்ஸத்ல போ வேண்டிது அங்க ஒரு ஒன்னவர் ஆகுண் வைங் கிராமத்லருந்து வரணுன் ஒரு எமர்ஜென்சினா கூட காத்து நல்லாருக் இங்க இயற்கையாருக்கும்
அதுதான் சார்.
பொல்யூசன் இல்லாமருக்கும்
ஆமாங்க ஆமாங்க பொல்யூஷன் இல்லாமருக்கும் அது நல்லாருக்கு இல்லைங்ளா
ஆமாங்க உணவு பழக்கோ வந்து நல்லாருக்குங்க உணவுகள் காய்கறி இந்த ஆ பயிரு வகைகல்லாம் நெறைய சாப்புல்லாம்.
ஆமா சார் நீங்களே விளைய வச்சு சாப்பிடறதுனால ஹெல்தியானதா இருக்கும் இருக்கும் ஆரோக்கியமானது இல்ல ங்களா இங்க எங்களுக்கு அப்படி இல்லலைல்ல சார் சரி எங்களுக்கு இங்க கெமிக்கல் வச்சு ரொம்ப நாள் அத பிரிசர்வேட்டிவ் பண்ணி அப்படித்தானே வருது ஆன எங்களுக்கு ஒரிஜினல் இது கிடைக்கிறது இலதான் சார்
ஆமாம் மேடம் அதுவும்லாமல் நமக்கு இயற்கையாக ந கிராமத்தில் இருக்கும்போது நல்ல பால் கிடைக்கும் தயிர் கிடைக்கும்
ஆமா ஆமா மாட்டுப்பால் எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா
ஆமாங்க மாட்டு பாலு நமக்கு கிடைக்கும் தயிர் தயிர் நல்லா நிறைய கிடைக்கும்
ஆமா ஆமா நல்ல சுத்தமான தயிர் அது நெய் எல்லாம்
ஆமாங்க மற்றபடி நம்மளே இந்த அரிசியல்ல நம்மளே விளைைய வச்சு க்லா
ஆமா இல்லைங்ளா அரிசி எல்லாம் வெளய வச்சிக்லாம் ஆமா சார்
காய்கறி நம்மலே வெளய வச்சி சாப்பலாம்
சரிங்க சரிங்க
அந்த மாதிரி உங்களுக்கு இப்ப நகரத்துல எடுத்துக்கிட்டா என்ன மேடம் உங்களுக்கு எப்டி இருக்கு வாழ்க்கை முறை
சார் இங்கன்னு பாத்தீங்கன்னா வீடுகள்ல வந்து நம்ம அந்த மாதிரில்லாம் வளக்க முடியாது பாத்துக்கோங்க இங்க வந்து குறைவான இட வசதிதான் இருக்கும் நமக்கு இங்கே நறைய வீடுகள்ல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருச்சு இல்லைங்ளா அப்ப நமக்கு வந்து குறைவான இடவசதியாதா இருக்கும்
சரிங்க மேடம்
பாத்துக்கோங்க இந்த மாரி வெளைய வைக்கிறதுக்கல்லாம் வாய்ப்புகள் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க பாத்துக்கோங்களேன்
சரிங்க மேடம்
மண்ணும் அவ்வளவுக்கு இருக்காது சார் எல்லாமே நெருக்கி நெருக்கி வீடுகள்ல்லாம் கட்டனதுனால நமக்கு வந்து அவ் அவ்ளோ சீக் க்கிறம் வெளைய வைக்கிற மாரி மண்ணு ஏரியா கிடைக்காது சார் அவ்வளவு சீக்கிரமா
சரிங்க மேடம்
தொட்டியில வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இங்க நாங்க வளர்க்கறதுன்னா எப்படின்னா தொட்டியில வச்சு மாடிகள்ல தோட்டம் போட்டு அப்படிதான் வளர்த்துக்குவோம் எங்களுக்கு ஒரு ஒரிஜினல்லா அந்த மண்ணுல நட்டு வர மாதிரி பண்ண முடியாது மத்தபடி தொட் டிகள்ல வச்சு பாங்கு பாத்து அப்படிதான் சார் வளர்த்துக்குறோம்
ஓகேங்க கல்வி முறை எப்டி மேடம் இருக்குது நகரத்துல
ப்ப கல்வினு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க எந்த காலேஜஸ்ஸஸ் ஸ்கூல்ஸஸ் எல்லாமே பக்கம் பக்கம் நமக்கு இருக்கு இது இல்லாட்டி அது அது இல்லாட்டி இதுன்னு நம்ம மாறி போறதுக்கு வசதியா இருக்கும்
சரிங்க மேடம்
அ அன்னால எல்லாமே பக்கத்திலேயே இருக்கிறதுனால நம்ம எங்க பஸ் ங்களே கூட பக்கத்துல தான் சார் விட்டுருக்கோம்
செரிங்க மேடம்
அ அதனால எங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் இதெல்லாமே பக்கம் பக்கம் இருக்கும் சார் இங்க அதிகமா இருக்கும் கிடைக்கும் சரிங்களா இது இல்லாட்டி கூட இன்னொரு ஸ்கூல்ல விடலாம் இது இல்லாட்டி கூட இன்னொரு காலேஜ்ல விடலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நறையா இருக்கும்
ஓகே ஓகே
ஆமாங்க சார்
அ கல்வி முறை பாத்தீங்கன்னா இப்போ கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ன்னா பக்கத்துல நியரஸ்ட் ல இருக்கற ஸ்கூல்ல சேர்த்திருவாங்க
செரிங்க சார்
அ அவங்க அங்க படிக்கிறாங்க
ஆமாங்க
அவங்க ம நகரத்துக்கு வரும்போது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுற வாய்ப்பு இருக்குங்க
கண்டிப்பா இருக்கும்
ஏன்னா அந்த கிராமத்துலயே இருந்துட்டு
ஆமாங்க சார் இல்ல இப்பல்லா கிராமத்துல இருக்கிறவங்களும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார்
படிக்கிறாங்க ஆனா அத் படிக்கிறாங்க ஆனா எல்லாமே ஒ உடனடியே கிடைக்
கிடைக்கிறது இல்ல கண்டிப்பா சார் அவங்கலோட் ட கல்விக்கு தகுந்த அங்கீகாரம் உடனே கிடைக்கிறது இல்ல படிப்புக்கு தகுந்த அங்கீகாரமா இருக்கட்டும் அவங்களுக்கு தகுந்த அங்கீகாரமா இருக்கட்
னே போய் அவங்க எதையும் ஏதோ ஒன்னு தேவைனா கூட உடனேயே ஒரு ப்ராஜெக்ட் பண்னுணா கூட அது முடியாது
கண்டிப்பா சார் கிராமத்துல தெரியாதா கொஞ்ச து தொலை தூரம் போய் அத பண்ணிட்டு வர மாரிதான் அவங்களுக்கு வாய்ப்புகள்ருக்கும்
உம் அது அது கிராமம் நகரத்துல இருந்தாங்கன்னா அது வந்து உடனடியே பண்றக் க்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் நாக்
த்துக்கோங்க பண்ணி பண்ணி குடுக்கறக்கு ஆளுகள் இருக்காங்க அஹ் அதனால நமக்கு வந்து எல்லா இடமும் நம்ளே போய் பண்ணிக்கிற மாரியும் ஆப்ஷன்ஸ் எல்லா இங்க நிறைய இருக்கு சார் கம்ப்யூட்டர் சென்டர்கெல்லா போணும்ன்னு வச்சுக்கோங்களேன் ஷ் நம்மளே போய் நமக் வேயான ப்ராஜெக்ட் எல்லா எடுத்துக்கலாம் அதனால பிள்ளைக வந்து தானே போய் கத்துக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அம்ம கிராமோனு சொல்றப்ப பிள்ளைக்கு தனியே எங்கேயும் போய் எடுத்துக்க மொ எடுத்து கத்துக்க வறக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா தனியாவும் அனுப்பவும் மாட் ட்டாங்க அதனால சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகனால படிக்க முடியாது அவ்ளவுக்கு
சேரிங்க மேடம் சேரிங்க வேற ற அப்புறோ நீங்க இப்ப குழந்தைங்கல்லா நல்லா படிக்கிறாங்ளா சேரிங்க மேடம் தா அப்ப ஆங்கில வழி கல்வி முக்கியமானத தமிழ் வழி கல்விமா முக்கியமானதுங்ளா
சார் தமிழ் வழி கல்விதா நம்ம நாட்டுக்கு தேவையானது தமிழ் வழி கல்விதா சார் ஆனா இப்போ வேலைக்கு அப்டின்ல்லா போகும்போது சில இதுல வந்து ஆங்கிலமும் தேவைப்படுது சார் அதனால ஆங்கிலமும் கத்துக்க வச்சுக்கணு ஆனா அந்த மொழியே வந்து வேணு அப்டின் நா சொல்ல மாட்டே தமிழ் வழி கல்வி முக்கியோ ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணு
ஓகே மேடம்
இப்போ வந்து இந்த தேர்வுகள்ள நடக்குது இல்லைங்களா சார் நமக்கு க்கு பிள்ளைகளுக்கு அந்த தேர்வுகள் எல்லாமே ஆங் வெளில இருக்கிறனால பிள்ளைகளுக்கு அது ஸ்டரகுள் ஆகுஇல்லைங்ளா பிள்ளைக பாதிக்கப்படு இல்லையா அதனால ஆங்கிலமு கத்து வச்சுக்கறது நல்லது சார் தெரிஞ்சு வச்சுக்றது பல மொழி பாஷைய தெரிஞ்சு வச்சுக்கறது நல்லது சார்
செரிங்க மேடம்
சேரிங்க சார்
செரி நீ இப்ப உடை வந்து கிராமத் த்தில் இருக்கிற உடைக்களுக்கூ நாகரீகத்துக்கூ இதுக்கு கிர உ அம் நகரத்தில இருக்கிற நாகரீகத்துக்கூ என்ன வித்தியாச இருக்குன்னு நீங்க நெனைக்கிறிங்க
சார் உடைகள்ள ரொம்ப மாற்றம் ஏற்பட்டிருக்குதா ஆ கிர சார் கிராமப்புறங்கள்ங்கிற அப்ப அந்த பண்பாடு நம்ம நாட்டோட பண்பாடு கலாச்சாரத்த அப்படியேதா கடைபிடிச்சு வறாங்க நகரம்ங்கிறப்ப அந்த மாரி இருக்கறது இல்ல சார் வேகமான ச வேலைப்பழு வேகமான ஓட்டம்
அதான் எந்த மாதிரி உடை போ நான்ங்க பயன்படுத்துறாங்கன்னு நீங்க சொல்றீங்க
சார் இங்க வந்து சுடிதார் பேண்ட் ஷர்ட் அந்த மாரி தான் சார்
ஜீன்ஸ் பேண்ட்டு டாப் டிஷர்ட் அந்த மாரி யூஸ் பண்றாங்க கிராமத்தில இருக்கிறவங்க டிஷர்ட் போடுறாங்க சேல கட்டுறாங்க இல்லைங்ளா
எங்க சார் ஸ்
கிராமத்துல இருக்கிறவக வந்து இல்ல கிராமத்துல இருக்கிறவங்க சுடிதார் போட்றாங்க
சேரிங்க சார் ஆமாங்க ஆமாங்க
நகரத்துல இருக்கிறவங்க டீ ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு
ஆமா சார்
அப்டின்னு ஒரு கலாச்சாரம் மாறி
கலாச்சாரம் ஆமா மாடி போயிடுச்சுங்க மாடி போயிருச்சு
அதுக்கு இப்ப இதெல்லா வந்து இது கல்வி முறை ஓரளவுக்கு வளர்ந்தாலு
செரிங்க சார்
இந்த அளவு இது வந்து நாகரீகம் வந்து நமக்கு ஓரளவுக்கு பாதிக்கப்படுது இல்லைங்களா
பாதிக்கப்படுது தான்
உம் அதுக்க நம்ம நம்ம கொழந்தைங்களுக்கு எந்த மாரி உடைய நம்ம பயன்படுத்த நம்மளே முடிவு பண்ணிதான் நம்ம சொல்லணு
கலாச்சாரம் முக்கியம் இல்லைங்ளா ம்
இப்ப நம்மளோட ட்ரெடிஷ்னலே வந்து சேரீதான்
ஆமாம் சார் சாரீ வேஷ்டி சட்ட தான்
ஆமாங்க
ஆமாங்க
இப்போ ஆண்கள் பயன்படுத்துறாங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போட்டோனா அதுல தவறு கெடையாதுங்க
தவறு கெடையாது தா சா
பெண்கள் நம்ம பயன்படுத்தும் போது அது டி ஷர்ட் பயன் படுத்தும் போது அது வந்து கிராமத்தில இருந்து வரவங்களுக்கு கொஞ்சோ இதா இருக்கோ
உம் ஆமாங்க
இவுங்கல்லா வந்து கிராமத்துல தாவணி பாவாட அந்த மாரி உடைகள தா பயன்படுத்துவாங்க
ஆமாங்க சார் இப்பல்லா எல்லா பெண்களும் வியர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சார் போட்டுக்கி ட்டாங்க கம்ஃப்டபிள்ள பாக்குறாங்க சார் ஆமா கம்ஃப்டபிள்ள பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எல்லாரும் பாத்துக்கோங்களே
எந்த மாரி ஆடைகளை பயன்படுத்துறாங்கன்னு
இல்ல எல்லா சூடிதார் அந்த மாரி ஆடைகள தா சொல்றே
செர செர் செரிங்க மேடம்
உம்
செரி மேடம் அந்த மாரி நம்ம தேவையானத நம்ம கரெக்டா பயன்படுத்தணு உஹம் நல்ல எல்லாத்துக்கோ ஒரே மாரி சரியான கல்வி கெடைக்கணு
ஆமா சார் ஆமா
என்ன நா நாகரீகோ வளந்தாலு நம்ம கலாச்சாரத்த மறந்துடக் கூடாது மேடம்
மறந்துர கூடாது சார் கண்டிப்பாக
சேரிங்க மேடம் வேற எந்த மாதிரி சூழ்நிலையு நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் மன வலிமையோட இருக்கனும் மேடம் கிராமத்துல இருந்து வர்றவங்களுக்கு மன வலிமை கொஞ்சோ கம்மியா தா இருக்கும்
உம் ஆமாங்க
நகர் துல இருக்கறவங்க அவுங்க கொஞ்சோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எல்லா இந்த சூழ்நிலை எல்லா பழகி போச்சி
ஆமாங்க
ஒருத்தர் ஒரு ந ந நா கிராமத்துல இருந்து நகரத்துக்கு ஒரு கல்லூரி வாய்ப்பு இல்ல படிக்கிறக்கோ வேலை வாய்ப்பு தேடி வரும்போது அவருக்கு கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கோ
கஷ்டமாதாருக்கூ ஆமா
ர் தட வாழ்ந்த ஒரு நிம்மதி தியான தூக்கோ இருந்துச்சு ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லா படுத்துருவாங்க
செரிங் சார்
ஏழு மணிக்கு சாப்ட்டுருவாங்க எட்டு மணிக்குள்ள படுத்துருவாங்க வைங்களே ஆனா நகர வாழ்க்க அப்டி இல்ல பத்து மணி பன்னெண்டு மணி ஒரு மணி அப்படி ஒரு அ நிம்மதி இல்லாத வாழ்க் க தான இருக்குது
ஆமாங்க ஆமாங்க
ஆமா மேடம் அதெல்லா நம்ம அவ தவிர்க்கணுன்னா நம்ம ச்ச் ஒவ்வொருத்தரு நம்ம முடிவு இப் நம்பளே தா ஒரு தீர்மானொ கொண்டு வரணு
செரிங்க சார் கொண்டு வர்ணு
செரிங்க மேடம் வேற என்ன மேடம்
வேற ஒன்னு இல்லைங்க சார்
ஓக்கே மேடோ
செரிங் சார் கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாங்க நன்றி சார் அ செரிங்க சார் நன்றி சார் ம்